ஹலோ கேக்குதா
உம் திவ்யா அத எடுத்து குட்றா உம்
உனக்கு நா அவ இதுக்கு அப்ளை பண்ற மாரி அனுப்பிருக்கே
புரியல எதுக்கு
வாட் கின் வாக்கின் டேரக்ட் இன்ட்ரிவியூ டேட் எனக்கு ஒனக்கு ரெண்டு பேத்துக்குமே
சேரி ஓகே
நம்ம அப்லே பண்ணி பாப்போ இன்னைக்கு நைட்
மது மது மது மது ஒரே நிம்சோ கட் பண்ட்டு திரும்ப கூப் ப்டே எனக்கு எனக்கு ஃபோன் ஆப்ல இருந்துட்டே உனக்கு கால் பண்ணனா அது வால்யும்ல வேற மாரி போகுது
வால்யூம் வே ற மாரி போகுதா ஏ சரி ஓ கே அப்னா இது அப்பனா இது இன்னொரு கால்ல ஆட் ஆகிருமே ஹலோ ஹலோ